கேக்குதுங்களா ஆஹ் வணக்கங்க ஆஹ் கேக்குதுங்க உம் நல்லாருக்கீங்களா உம் நல்லா இருக்கேம்பா நல்லா இருக்கங்க
சொல்லுங்க ஏத எத பத்தி பேசலா
நீங்களே சொல்லுங்க என்ன பத்தி பேசலா அப்டின்ட்டு
நீங்க ஏதாவது ஒரு டாபிக் சொல்லுங்க அத பத்தி பேசலா ஆஹ் எனக்கு இது இப்பதிக் ஐடியா கில்ல
அப்டிங்களா சரி அந்த காலத்து உணவு முறை பத்தி பேச சலாமா
ம் பேஸ்லா
நீங்க பேஸ்றீங்ளா நா பேசட்டுமா
ஆ நீங்க பேசுங்க நா அப்டியே கண்டின்யூ பண்
ம் இப்பல்லா நம்ப சாப்படுறதுல நெறைய மருந்து அந்த மாரி எல்லா இது பண்ணிதா அரிசி எத்துட்டு வராங்க ஆனா அந்த காலத்துல அப்டி இல்ல அந்த காலத்துல வந்து கையிலயே குத்துவாங்க அவுங்கவுங்க தனியா சுத்தி வச்சுக்குவாங்க அதுவு அப்பெல்லா வந்து திணை மில்லட் அந்த திணை சாமை வரகு ஆ அந்த மாரி தா அப்பல்லா இப்பெல்லா நம் அந்த மாரி யாருமே சரியா சாப்பற்தில்ல ஆனா உணவா ஒ சுகர் வராமக்கத்துக்கு அதெல்லா வந்து அந்த காலத்து உணவு தா நல்லது இப்போ இந்த காலத்தெல்லா நம்ப சாப்புட்டு முப்பது வயசுல இருவத்தெட்டு வயசுலே சுகர் வந்துட்து
இருபத்தெட்டு வயசு முப்பது வயசுக்கு ஏ போறீங்க அஞ்சு வய்ஸ்
ஆ அப்டியு வர்து அதா அப்டியு வர்து இப்போ இப்ப அந்த மாரியு வந்துர்து
ஏன் வந்து பாத்தீங்னா அவுங்க பெற்றோர்லா வந்து அந்த மாரி ஆ இல்ல ஏ வந்து பாத்தீங்னா ரீசன் வந்து அ அந்த பெற்றோரு வந்து அந்த ச் உணவு பழக்கத்த மாறி வந்துட்டாங்க
ஆமா அதனால அவுங்களு எல்லா ஆமா
அது வந்து பாத்தீங்னா அவங்க பசங்களுக்கு வந்து அது அப்டியே ஃபாலோட் பை மாரி அவங்களுக்கு அது வருது அந்த ஜீன் மூலியமா இப்ப வந்து எ டு செட் எது எடுத்துக்கிட் தாலுமே வந்து பாத்தீங்கனா கெமிக்கல் தா
ஆமா எல்லாத்லயுமே கெமிக்கல் தா ஒரு கீர எடுங்க கெமிக்கலு ஏ மாம் பழோ
கெமிக்கல் ம்
பத்துல இந்து இதுக்கு ஒரு கெமிக்கல் வச்சுதா பழுக வைக்கிறாங்கனா பாத்துக்க ம் எல்லாமே ஏ மா மாதள பழமு அப்பட்தா மாதுள பழமே அப்டித்தா பன்
அது கெட்டு போகாம இருக்கறதுக்கு ஒரு
தது அது ஆ அதுக்கெல்லா மருந்து வைக்கிறாங்க இந்த மாரி எல்லா உணவு முறை இப்டி இருந்தா ச சுகரு எல்லாமே சீக்கிரோ வந்துட்து
ஆமா இப்ப வராத நோயின் எதுவுமே கெடையாது இவங்களுக் தான் வரும் இவங்களுக்கு தான் வரும்ன்றதே கிடையாது இந்த வயசுங்களுக்கு தான் வரும் இப்ப போ ஆ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி எல்லா வந்து பாத்தீங்கன்னா ச்சு ஒரு அம்பது வயசு அறுபது வயசு மேல இருக்கு அப்புறோ உங்களுக்கு சுகரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடில்லா அந்த நிலைமையில தான் இருந்தது இப்ப வந்து இவங்களுக்கு தான் இந்த நோய் வரும்ன்றதே கிடையாது அஞ்சு வயசு குழைக்கு சுகர் இருக்கு நாலு வயசு குழந்தைக்கு பி பி இருக்குது ஆறு வயசு குழந்தைக்கு கிட்னி ஃபயிலியர் ஆயிடுது அந்த மாரி நிலைமையிலதான் இப்ப போயிட்டு இருக்கு
குழந்த பொறக்கிற குழந்தைக்குக் ஹார்ட் பீட் இல்லாம வருது இப்ப எல்லா நெறைய
ஆஹ் ஆமா பொறக்கற பிறக்கற குழந்தைங்க ஹார்பீட் இல்லாம வருது கருவுல இருக்கும் போதே அதுக்கு ஹார்ட்பீட் இல் சொல்லி அந்த கருவியை கலைக்கிற அளவுக்கு புக் எல்லா கூட இருக்கு இப்பதைக்கு
ஆமா ஆமா
உ அந்த மாரி இப்ப உணவு பழக்கத்தால சொல்லுங்க
அதா நெறைய பெரிய ஹாஸ்பிட்டல கூட பாத்துட்டு வராங்க அவங்க ஆனா ஒம்போது மாசத்துல டாக் ட்டுன் சொல்ட்டாங்க இந்த கொழந்தைக்கு வந்து இது மூள வளர்ச்சி இல்ல அப்ப என்ன காரணம் ஃபுட் லதா எல்லா வருது ஃபுட்டு மூலியமாதா எல்லா அ நம்போ இந்த காலத்து இது மருந்து எல்லா மருந்து போட்டு எல்லாமே தயாரிக்கிறாங்க எதுவுமே மருந்து போடாம இல்ல
இயற்கையான்றது எதுவுமே கெடையாது எல்லாமே செயற்கையா மாறிடுச்சு
அதனால தா எல்லாருக்கு இப்ப நோய் எல்லா அதிகமா தாக் கது எல்லா ஒன்னுமே ஆவாது உம் ஆனா தெரிய வந்து அந்த காலத்து உணவு முற மாரி வருமானு எனக்கு தெர்ல
வராது வரவு வரவு வாய்ப்புகள் கம்மி தா.
இப்ப ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க கொஞ்சொ வயசானவங்க எல்லா திணை, சாமை எல்லா திரி நம்ம எடுத்துக்கணு அப்டின்னு இப்ப திரி இப்போ ஸ்டார்ட் பண்றாங்க எத்துக்கதுக்கு.
அந்த திணை, சாமை, வரகு அந்த நீங்க சொல்ற மில்லட் ஐட்டமே வந்து கெமிக்கல் போட்டு தயாரிக் கிற மாரிதானே இப்ப தயாருச்சுட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப இருக்குற பூமி பக்குவத்து கு இ ப்பக்குற அ வளிமண்டல இ துவுக்கு வந்து கரெக்ட்டான அப்பா இயற்கையா விவசா சாயோ செஞ்சோன்னா எதுமே வராது
ஆமா
இப்ப இருக்குற பக்குவத்துக்கு அதுவுமே வந்து மாடிஃபைட் விதைகள் தா எல்லாமே இயற்கையான விதைகள் எதுமே கெடையாது. எல்லாமே செயற்கையா ஆய்வகத்துல உருவாக்கப்பட்ட விதைகள் தா
உம்
அது அது சாப்பட்றதுமே நமளுக்கு கெடுதல் தா
ஆமா அது சாப்படறது கெடுதல் தா. ஆனா வேற வழி இல்லாம நம்ம எல்லாமே சாப்டுதா ஆகணு. வேற வழி இல்லல்ல. ஆமா ஆமா
சாப்ட்டு தா ஆகணுன்றத விட கொஞ்சமாச்சு நம்மோ இப்ப இருக்குற லைஃப் ஸ்டைல மாத்தி சாப்படணு நம்ம நோயில இருந்து தப்பிக்கணு ஒரு அம்பதுல இருந்து அறுவது வயசாவது நம்ம வாழணு அப்டின்னா மினிமம் வந்து கொஞ்சமாவது நம்மோ இப்போ இந்த வெளில சாப்பட்றது இந்த ஃபாஸ்ட்ஃபுட் சாப் பட்றது இந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட் பீஸா பர்கர்ரு பீ இந்த மாரி எல்லா சாப்பட்றது அதுல என்ன கெமிக்கல் போடுறா, என்ன ஹார்மோன் ஹார்மோன பாதிக்கிற கெமிக்கல்லா வந்து இப்போ பீஸா பர்கர்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சட்டாங்க.
ஆமா
க்ரில் சிக்கென்னு சொல்லுவாங்க இந்த பதப்படுத்தப்பட் ட்ட கொழுப்பு அந்த மாரி இது எல்லா வந்து பாத் தீங்கன்னா கிட்டதட்ட ஒரு மாசோ ரெண்டு மாசோ மூணு மாசத்துக்கு பதப்பதத்தி வெச்சு அத சாப்புட்றாங்க சோ அப்பிடின்னும் போது அதுல ஏராளமான நுண்ணுயிரிகள் வளர்ந்திருக்கும் அதுல பாக்டீரியா நுண்ணுயிரிகள் அத நம்ம சாப்பிடும் போது நமக்கு அதுல இருந்து எக்கச்சக்கமான இது வரும்
உம் ஆமா
சோ கொஞ்சமாச்சு நம்ம இருந்து மாத்திக்கணும் ஒரு வேலையாவது நம்ம இப்ப இப்ப இருக்கிற காலகட்டத்தில் யாருமே வந்து இந்த வெஜிடபிள்ஸ் கீரை இந்த காய்கறி பழ வகைகள் இதெல்லாம் எதுவுமே சாப்படுறது இல்ல சோ கொஞ்சமாச்சி அதெல்லாம் மாத்திக்கணும் நம்ம நம்ம ஒடம்ப வந்து ஒரு அறுபது வயசுக்கு மேல வரைக்கு நம்ம வெச்சிருக்கோம்னா அதெல்லாம் மாத்திக்கணும் இல்ல நான் எப்படி வேணா போறேன் அப்படின்னா எல்லாத்தையும் சாப்ட்டு சி சிக்கிரமா இருபது வயசுல சுகர் முப்பது வயசுல பிபி அப்புறம் ஹார்ட் ஃபய்லர் கிட்னி ஃபெயிலியர் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட உயிரிய விட வேண்ட
ஏன் புரோட்டீன் புரோட்டீன் தேவயாந்தெல்லாம் கொட்டு திரு ஆனா அதையும் நறைய பேர் எடுக்குறதுல்ல கொட்ட ஐட்டமே நறைய சாப்பிடுறதுல இந்த க கொட் கொட்ட ஐட்டமே எவ்ளோ ஐட்டம் இருக்கு பச்ச பயர் இருக்கு காராமணி இருக்கு மூக்கு கருப்பு சு ண்டல் வெள்ள முக்க சுண்டல் அதெல்லா இப்ப எவ்வளவு யாரு எடுத்துக்குறதே இல் சுண்டல்ங்களே ம்
புரோட்டீன்றத விட இப்ப இருக்கற காலகட்டத்து புரோட்டீனுுமே வந்து அளவா தா எடுக்கணு ஒரு நாளைக் ஒரு ஒரு அம்பது கிலோ இருக்குறாங்னா அவங்களோட ட வெயிட்லந்து ஜீரோ புள்ளி எட்டு கிராம் தா ஒரு நாளைக்கு புரோட்டீன் எடுத்துக்கணு ஒரு கிலோவுக்கு சோ அப்டி பாத்தீங்னா அம்பது புரோட்டீன் எடுத்துக்கணு நம்ம இதே இப்ப இருக்குற உணவு பழக்கனா இதே சனிக்கெழம ஞாயிறுக்கெழம ஆச்சுன்னா சிக்கனு மட்டனு பிரானு எல்லா வாங்கிடுவாங்க‌ சோ அப்ப அவங்க ஒரு நாளைக்கு எத்தன கிராம் புரோட்டீன் எடுத் சிக்கனு மட்டனு பிரானு எல்லாத்தையு எறா எல்லாத்தையு சேத் து சாப் டனா ஒரு நாளைக்கு நூத்தம்பது கிராம்லேந்து எரநூறு கிராம் வரைக்கு புரோட்டீன் வந்து அவ ஒடம்புல தேங்குது சோ புரோட்டீன் வந்து பாத்தீங்னா ஆ சிறுநீர் தனா வந்து புரோட்டீன வந்து நம்ம ஒடம்புல வந்து தக்க வைக்கு
ம்
சோ தக்க வச்சு தேவையான புரோட்டீன தக்க தக்க வச்சுட்டு தேவயில்லாத புரோட்டீன வந்து வெளிய விடு க்க கழிவுகள் மூலியமா நம்ம வந்து ப்ரோட்டீன் அளவுக்கு அதிகமாக சாப்படம்போது கிட்னிக்கு வந் அதாவது சிறுநீரகத்துக்கு வந்து லோடு அதிகமாயிடு எனக்கு சிறுநீரகம் வந்து இருவத்தி நாலு மண் நேரமு வேல செஞ்சிட்டே இருக்கு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அதால வந் நமக்கு தேவையான ஆ புரோட்டீனே தக்க வைக்க முடியாது லோட் அதிகமா வைப்போ என்னால நூறு கிலோ தா தூக்க முடியு அப்டின்னா நூறு கிலோ வச்சா நா ஒரு நாள் தூக்குவே இதே நூத்தம்பது கில்லு வெச்சா என்னாலம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தூக்குவே இதே எம்மேல ஐநூறு கிலோ வச்சா தூக்க முடியாது அந்த மாரிதா வந்து இப்போ இருக் க்குற எதுனால கிட்னி ஃபெய்லியர் அதிகமா வருதோ ரீசன் வந்து ப்ரோட்டீன் அதிகமா சாப்புர்ரதா புரதம் அதிகமா எடுத் துட்டு அது வந்து சிறுநீரகத்தால அ தக் க்க வைக்க முடில
ம் ம்
அதனாலதா இந்த இப்ப இருக்குற காலகட்டத்துல வந்து கிட்னி ஃபெய்லியர் அதாவு சிறுநீரகொ செயல் இழந்து டயலிசிஸ் வந்து அதிகமா பண்றாங்க
ஆமாமா ம் ம் அபோ ப்ரோட்டின் ரூ வார்த்துக்கு ஒரு வாட்டி தா நான்வெஜ் சாப்புட்ணு
வாரத்துக்கு ஒரு வாட்டின்றத விட ஒரு நாளைக்கி நா அம்பது கிலோ இருக்கறனா எனக்கு ஜீரோ புள்ளி எட்டு கிராம் அப் பொவந்து நா வந்து ஒரு நாப்பத்தஞ்சு கிராம் ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கணு
உம் உம்
அதுக்குனு வந்து நா நால் நாள் ப்ரோட்டீனே எடுத்துக்கல அஞ்சு நாள் சேத்து ஒரே நாள்ல ப்ரோட்டீன் நானூறு கிராம் எடுத்துக்றே அப்டின்னா அதுவு அஹ் இது உ சிறுநீர்கத்துக்கு ஒரு லோடு தா பெரிய லோடு தா
நெறைய பேர் ப்ரோட்டீனுன்டு சிஸ்டி பையவே போட்டு போட்டு சாப்ட்ணுருக்காங்க அதெல்லா ரொம்ப ஒடம்புக் கேடுல் தா அதுதா ஆஹோ சிக்கன் இருக்கநாள ப்ரோட்டீன் பரோட்டீனு ம் அந்த மாரி நா நெறைய பாத்துர்க்கே ப்ரோட்டீன் கேட்டா ப்ரோட்டீன் இருக்கு இந்தா ப்ரோட்டீனிர்
ப்ரோட் ப்ரோட்டீனுன்றது வந்து அதிகமா இருக்கற்து து வந்து சிக் க்கனோட நெஞ்சிக்கறின் சொல்லுவாங்க அதுல வந்து அதிகமாருக்கு அத விட்டிங்கனா வந்து பாத்திங்கனா முட்டையோட வெள்ளக்கருல அதிகமாருக் கு அத விட இந்த ஓ வெள்ள மு கல்ல பச்ச பயிறு இதல இதுல இருக்கு அத விட்டிங்னா சோயான் சொல்லுவாங்க சோயாட் டோஃபு பன்னிர் வெஜ்ஜுல அந்த மாரி ஐட்டத்துல்லாம் பு்ரோட்டீன் அதிகமா இருக்கு சோ எத எத எடுத்துக்கிறோன்றத பொறுத்து த்துதா இருக்கு நம்ம இதுவுல
ஆனா எங்க வீட்டுல நானு டெய்லி சுண்டல் செய்யரே ஆனா எங்க வீட்டுகாரறு சாப்படுறதுல ஆ கொஞ்ஜோ கூட எடுத்துக்கிறதுல அதா நறைய நறைய பேர் வீட்டுல செய்யதே இல்ல நா டெய்லியுமே எல்லா பூட் எல்லாமே கொஞ்சோ கொஞ்சோ போட்டு சுண்டடு ஒரு ஒரு ஸ்பூன் போடுவே எல்லா
நல்லது கொஞ்சமா கொஞ்சமாச்சி ஏன்னா நாங்க வந்து நா வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ் பிடல் ஃபீல்டல ஒர்க் பண்றே சோ அதனால வந்து ஆமா அதனால வந்து எனக்கு இத பத்தி தெரியு சோ என்னால முடிஞ்சளவுக்கு நா எல்லாருக் அவர்நஸ் சொல்லுவ
ம் உம்
ஏன்னா ஒரு நாளக்கு நூறு பேசண்ட் பாக்குறோ எல்லாரு எதனால ப்ராப்ளம் வருது ன்றது தெரியுதில்ல நமக்கு
உம் உம் செரி செரி அதனால நா அதன இவங்க காணோ கொஞ்சு கூட எடுத்து எத்துக்குர்தில்ல புரோட்டின்றதே இந்த சுண்டல் வகைகலே எத்துக்கறதில்ல கொஞ்சு கூட ஆனா
உம் அவங்க எத எடுத்துப்பாங்களோ அத குடுங்க எந்த ப்ரோட்
அவங்க புரோடின் தா எக்கு மட்டுந்தா எட்த்துக்கிறாங்க இல்ல நான் வெஜ்ஜு ஆ முட்ட செய்ற டெய்லியுமே முட்ட
ட்ட செய்றிங்கனா ஒரு நாளைக்கு ரெண்டு முட் ட்டு வெல்லக்கரு ஆமா மஞ்சக்கரு கொடுத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாகு கொஞ்சு குண்டா ருக்கற வங்களுக் எல்லா கொடுத்தீங்ன்னா கொலஸ்டரல் அதிகமாகு சீக்கிரமா அதிகமாகது சான்சஸ் இருக்கு
உம் உம் உம் அதுக்குதா இந்த மாரி செஞ்சு குத்தா இந்த மாரி
ஆமா அப்டி இல்லன்னா பன்னீரு அந்த மாரி வெஜ்ஜு புரோட்டீன் செஞ்சு குடுங்க
உம் ப பன்னீர் செஞ்சாலளும் பன்னீர் எடுத்துக்க மாட்டாங்க அது தொ ட்க்கறதுக்கு அந்த சாஸ் மட்டு இது மட்டு தா எத்துகுவாங்க கிரேவி மட்டுந்தா எத்துகுவாங்க எடுத்துட்போவாங்க தர அந்த புரோட்டின் த பன்னீர் சாப்ட மாட்டாங்க சுத்தமா அதே போல வாங்கிட்டே வந்தாலு ஆ நல்லா தே சாப்புட மாட்டாங்க இங்க
ஓஹோ ஓகே ஓகே
செய்ற நானு ச நாங்க ரெண்டு பேர்தா இருக்கோ செய்றோ ஆனா சாப்பற்றதில்ல அவுங்க உம் உம்
எனக்கு ஒரு கால் வருது நா கா
சேரிங்க சேரிங்க நன் றிங்க உம்